சொல்ல
கிட்ட ஒரு ஆஹ ஒரு விஷம் பங்கெத்துக்கலா அப்பிடினு நெனைச்சீங்கன்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம காலேலே இப்போதுக்கு ஸ்கூலுக்கு போறோ இல்லயா அப்ப வந்துட்டு நீங்க சின்ன வயசுல எப்பிடி ஸ்கூலுக்கு போகுபோது எந்த ஒரு பயணம் பண்ணீங்க ஒரு நீங்க பஸ்ல போனீங்களா இல்லன்னா ஒரு வீட்ல இருந்து ஒரு சைக்கிள்யா அந்த மாதிரி எப்படி வந்துட்டு நீங்க ஆஹ் போனீங்க தோழி அத வந்துட்டு நீங்க எங் கூட பகிர்ந்துக்க முடியுமா
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ஒரு நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்கஹ் இத பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கதையாவே போகும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்னதுல இருந்து நான் வந்து பள்ளி கூடம் போனதாகட்டும் கல்லூரி போனதாகட்டும் வேலைக்கு போனதாகட்டும் அது வரைக்குமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு பத்தொன்பது இருபது வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தக பனார்தான் விட்டுட்டு விட்டுட்டு கூட்டிட்டு வந்தது சோ வந்து எந்த ஒரு பெற்றவரும் எங்க அம்மா சொல்லுவாங்க எந்த ஒரு பெற்றவரும் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த ஒரு கொழந்தைக்கும் ஆன அப்பா வந்து நீ வழந் எப்பாவந்தழும்மோ வந்துட்டு எங்க அண்ணன் எப்படியோ தெரியல எங்க அண்ண வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடிய வந்து அவரும் படிப்பு முடிச்சுட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்குன எங்க அப்பா வந்துட்டு நான் வேலைக்கு போனாலும் செரின்ட் என்ன வந்து இது பண்ணி விட்டாரு இப்போ இப்ப வரைக்கும் இருந்ருதாலுமே வந்து என்னோட திருமணத்துக்கு அப்புறம் ந விட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் வரதா இருந்தாலும் எங்கள் அப்ப கூட்டட்டு வந்து விடுறது அந்த மாரி நெறைய பண்ணிருப்பாரு ஆஹ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயனே சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சின்னதா இருக்கும் போது காலையில என் குளிப்பாட்டி ரெடி பண்ணி விடுறது எல்கேஜி யூ கேஜி ஒரு பஸ்ட்ஸன்டடு ஒரு ப்ஃது பிப்துன்னு சொல்ல முடியாது ஒரு தேர்டு வரைக்கும் ஒரு செகண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் தான் வந்துட்டு நம்மளை குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி விடுறது அந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து சமையல் வந்து அம்மா பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அப்ப தான் ரெண்டு குழந்தையும் நிப்பாட்டி குளிக்க பாரு குளிக்க வச்சு எல்லாம் டரெஸ் எல்லாம் மாட்டி விடுறது அதுக்கப்புறம் அம் வந்து தலைசி விடுறது இந்த மாதிரி ஒருபர்முல்லா ஒரு எல்லா குடும்பத்திலையும் எப்படி நடக்கும் அதே மாரி தான் அடுத்து நாங்கபோறதோட வந்துடாக்க நாங்க எப்பவுமே வந்து இதுவரைக்கும் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக் த்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு காலேஜ் பாத்திங்கனா நா வந்துட்டு டானு ஒன்போதரைக்கு ஒன்போதே முக்காலுக்கு தா காலேஜ் போவே ஸ்கூலும் வந்து அப்டிதா ஏ அப்டினா லேட்டா போகியே பழகியாச்சு ஏன் நம்ம போற வழியில ஒரு டரஃப் ஆகலாம் லேட்டா வந்து கெளம்பலா அதனால நம்ம கல்லூரி வரைக்குமே லேட்டா லேட்டா போய் பழக வந்து என்னோட வேலை இதுலயும் வந்து நான் லேட்டா தான் போனேன் அப்பமே வந்துட்டு அவர் வந்து என்னோட முதலதலிவந்து பத்தி ங்கன்னா நெறைய இது கொண்டு வந்தாரு நான் வந்து சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக லாகிங் பண்ற பயோமெட்ரிக் வைக்க அப்புறோம் அப்படி இப்படின்று இருந்தாரு இருப் தானவே வந்துட்டு இருந்தேன் சோ அது ஒரு பழக்கமாவே மாறிடுருச்சு இது போக வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் பேருந்து வந்துட்டு எங்க அப்பா அப்படின்னாலும் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அவரோட ஸ்டண்ட் வந்து இருக்கும் அந்தஸ்டண்ல ந்து என்ன வந்து பழிக இது அஹ் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு இதுல வந்து ஏத்தி விட்டுருவாரு என்னையுமே என்னமே அண்ணா னையும்மே சோ அதுல வந்து நாங்க பயணிச்சது உண்டு அந்த மாரி இதுதான் வந்துட்டு என்னோட பயணம் வந்து முக்கால்வாசி இருந்தது தோழி உம் நீங்க கல்லூரி ஆகட்டும் இல்லைன்னா வேலைக்கு போனதாகட்டும் அது எல்லாமோவந்து கவர்மெண்ட் பஸு தான் இப்பதான் வந்து இலவசி பேருந்து அந்த மாதிரி நெறைய வந்திருக்கு அப்படல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் ஆறு ரூபாய் எப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பதினேழு பதினெட்டு அந்த மாரு சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு பதினஞ்ச அந்த மாதிரி சமயலங்கல்லா வந்துபத்துகன்னா பாத்தீங்கன்னா ஆறு வந்துஒரு ஆளத்துடிக்கடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி மூன்ரூபா பக்கம் வருது அந்த மாதிரி வந்து விலை ஏற்றம் வந்து இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு இன்ன அந்த ஞாபக ப்போம் ஒரு நல்ல எனக் மைய அண்ணனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூவா போகுது நாங்க போறதுக்கு வந்து பன்னெண்டு ரூபா வர்றதுக்கு பன்னெண்டு ரூபா மேக்சிமம் வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போறத அப்பாவே கூட்டிட்டு போயிடுவா திருப்பி நாங்க அங்கிருந்து வரும்போது ஒரு பதின பன்னெண்டு ரூபா இல்லன்னா இருபது ரூபாய் எங்களுக்கு ஒரு போதுமானதா இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபது ரூபாய வச்சு நம்ம எங்கேயும் ஒரு முந் அ ஸ்டாப்ல ஏறனா கூட அடுத்த ஸ்டாப்ல இறங்குற கூட இந்த பணம் வந்து பத்தாது அப்படி ஒரு நல்ல நினைவுகள்னே சொல்லலாம் தோழி நீங்க எந்த மாதிரி பயணம் வந்து மேற்கண நீங்க தோழி அதை பத்தி சொல்லுங்க
கண்டிப்பா இப்ப வந்துட்டு நான் எப்படின்னா வந்து சின்ன வயசுல நீங்க சொன்ன மாதிரிஹ் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்ப வந்துட்டு ஆஹ் அதுக்கு ஒரு சின்ன வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அதுலதான நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அக்காவும் நானும் அப்ப வந்தும் ரொம்ப சின்ன கொழந்தையா இருக்கும் போது அது கப் அப்புறமா வந்துட்டுக்க நாலகநால வலாது அவரு ரெண்டு ஸ்கூல்ல நா படிச்சு ஃப்ட்லேர்ந்து ஃப்த்து வரைக்கும் வந்து எப்புடி போனுனா நானு எங்க அக்காவும் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அதேதா ஒரு கவமெட் பஸ்ல போனோம் அப்பவே வந்துட்டு அந்த சின்ன பொண்ணா இருக்கும் போதே எங்க அக்கா வந்துட்டு கையபுடிச்ச ச்சிட்டு ஆளுக்கு ஒரு லஞ் பேக் எடுத்துட்டு பேக் மாட்டிக்கிட்டு நாங்க பஸ்ல எல்லாம் ஏறி போன ஞாபகங்கள் இருக்கு எனக்கு தெளிவா எல்லாம் ஞாபகம் இருக்குன் சொல்லலாம் ஓரளவுக்குஹ் பஸ்லயே போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்டாண்டு போறதுக்கே நடந்துதான் போவோம் அங்க வந்துட்டு எங் ஏனா வந்துட்டு எங்க அப்பா வெளிநாட்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க ஒரு ஒரு வருஷம் கிட்ட அந்த டைம்ல வந்துட்டு நாங்க வந்து போயிட்டு அந்த மாதிரி வருவோம் ஆ எனக்கு அதான் நான் யோசிச்சப்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே நாங்க ரெண்டு பேரும் இந்த மாரி தனியாவே வந்துட்டு பஸ்ல போயிட்டு வந்திருக்கோம் அதுல வந்துட்டு பஸ் பஸ் கண்டக்டர்னாலாம் வந்துட்டு நல்லாவே பழக்கம் ஒரு தடவ என்னோட லஞச் பேக் எலாம் நான் பேக்ல அந்த பஸ்லேயே விட்டுட்டு போயிட்டேன் அடுத்த நாள் போகும் போது அந்த அண்ணா பேக் எடுத்து வச்சு எங்க கிட்ட கொடுத்தாங்க அந்த நினைவுகள்ல இப்போ வந்துட்டு அந்த மாரி நம்மளால அ அனுப்பவே முடியாது இல்லையா பெண் கொழந்தைகள்லாம் தனியா அந்த மாரி ஒரு நிலமை ஆயிடுச்சு பட் அப்போ வந்துட்டு நாங்க ஒரு எப்ப சொல்றேன்னா நைன்டின் நைன்டி ஏயிட் அந்த மாரி டைம்ல சொல்றேன் நானு அதுக்கு முன்னாடி எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த மாதிரி டைம்ல ஹா அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப போனோம் ஃப்த் ஸ்டண்டர்ட் வரைக்கும் அதுக்கப்பறோம் வந்து டூரு ஹ சிக்துலருந்து ஹ நானு ஃப்த் டூ டென்ட்த் வரைக்கும் நான் ஒரு ஸ்கூல் வேற ஸ்கூல்ல படிச்சேன் அப்ப வந்துட்டு எதுலனா நாங்க ரிக்க்ஷால போனோ ரிக்க்ஷானு சொல்லிட்டுலாம் இருக்கும் இல்லியா அந்த காலத்து அதுல அ அதுல வந்துட்டு நாங்க அ பயணம் பண்ணோம் அது வந்துட்டு ஆ சின்ன பொண்ணா இருக்கும் போது பஸ்ல போனோம் அதுக்கப்புறமா கொஞ்சோம் பெரியவங்க ஆனதுக்குப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் பக்கத்துல இருந்ததுனால ரிக்க்ஷால அனுப்பி விட்டாங்க ரிக்க்ஷால போய் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா சைக்கிள் வாங்கி குடுத்துட்டாங்க சைக்கிள்யே வந்துட்டு நாங்க அப்ப ஓட்ட பழகிட்டு நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சட்டோம் அதனால ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்துட்டாங்க ஆ அ சைக்கிளேயே தான் ஸ்கூலுக்கு போவோம் அது வந்துட்டு நான் தான் வந்து கொஞ்சம் எப்பயுமே சீக்கிரமா கிளம்பிடுவேன் இப்ப எய் எய் எயிட் பிப்டீக்கு ஸ்கூல்ல இருக்கணும் அப்டின்னா வந்துட்டு நான் ஒரு எயிட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்கே வீ்ட்ல இருந்து கெளம்பிடுவேன் ந நா எயிட் ஃபைவ்க்லா வந்துட்டு ஸ்கூலுக்கே போயிடுவே ஆனா எங்க அக்கா வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டு எயிட் ஓ கிளாக் தான் கிளம்புவா ரொம்ப அவசரஅவசமா வந்துட்டு கிளம்பிவந்து எயிட் டுவென்டிக்குதா ஸ்கூல் வந்து ரீச்சாவா அந்த மாதிரி வந்துட்டு அவ போவா நான் எப்பவும் வந்துட்டு கரெக்ட் டைம் போகணும் அந்த மாதிரி ப்பியே யோசிப்பேன் நானு அந்த மாதிரி சைக்கிள் போனோம் அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு தடவ என்னோட சைக்கிளும் எங்கேயோ வச்சு வீட்டுக்கிட்டயே எங்கேயோ காணாம போயிடுச்சு அதுக்கப்புறோம் வந்துட்டு எப்டி போறது அப்டின்றதே தெரியல எங்க அக்காவும் நானும் டபுள்ஸ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னோ அதுக்கப்புறமா அப்பாக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒருஃப்ரெண்ட் மூலியமா வந்துட்டு ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க செகனன்ட்ல அதுக்கப்றோ அந்த சைக்கில வச்ச ஒரு ரெண்டு வருஷோ கிட்ட ஓட்னே நானு அது வந்து கொஞ்சோம் பாய்ஸ் ஓட்ற மாதிரி சைக்கிலா தான் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்துட்டு வேற வழி இல்ல இல்லியா நம்ம வந்து திடீனு அந்த டைம்ல சைக்கிளும் நம்மளால அவ்ளோ காஸ் போட்டு வாங்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு அதனால அப்பா ஒட ஃப்ரெண்டு கொடுத்ததுனால அந்த சை க்கில யூஸ் பண்ணி நாங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் ஆ ஸ்கூலுக்கு போகும்போது அப்டியே எனக்கு ஒரு ஸ்கூல் யூனிபார்ம் வந்து ஒரு துப்பட்டா போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் மாரி இருக்கும் அப்டியே வேர்த்து கொட்டி அப்டி ட்ரெஸ் எல்லாம் அந்த இடத்துல வேர்த்து இருக்கும் அந்த மாதிரி பாக்கறதுக்கே இதுவா இருக்கும் காலையில அவ்ளோ கஷ்டப்பட்டுலாம் போயிட்டு வருவோம் இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரி ஐயோ நம்ம இவ்ளோ எல்லாம் கஷ்ட கஷ்டப்பட்ருக்கோமா அப்டின்ற மாரி இருக்கு இருக்கும் ஆனா வந்துட்டு நாங்க இருந்த ஏரியால ரோடு மெயின் ரோட்லயே தான் டிராவல் பண்ணுவோம் அதுவே ஹாப்னவர் கிட்ட சைக்கிள் ஓட்டிட்டு வருவோம் ஆனா வந்துட்டு ஃபுல்லா ரோடு அப்டியே காலியா இருக்கும் இப்ப நாங்க இத்தன வருஷம் கழிச்சு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இப்ப நாங்க அந்த எடத்துக்கு போய் பாத்தா வந்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ரோடு ஃபுல்லா பில்டிங் ஆயிடுச்சு ஒரு மரமும் இல்ல அந்த மாதிரி டோட்டலா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு அந்த ஏரியாவே சோ அந்த மாதிரி நாங்க வந்துட்டு அந்த ஏரியால நெறைய வீடுக கட்டவே இல்ல ஆ பாக்கறதுக்கே ரொம்ப அப்டியே பசுமையா அவ்ளோ நல்லா இருக்கும் போற வழி எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் சோ அது அவ்ளோ நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஆனா இப்போ பாத்தோனா ஃபுல்லா எல்லா பக்கமுமே பில்டிங் கட்டிட்டாங்க ஆ ஸ்கூல் இருக்கிற எடமே வந்துட்டு ரொம்ப சின்ன எடம் மா ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கிற மாரி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சோம் வருஷத்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க என்னோட ஊருக்கு போயிருக்கும் போது நான் என்னோட ஸ்கூல்ல போய் பாக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ண என்னோட கணர்வையும் கூட்டுட்டு நான் வண்டியில போயி நாங்க அந்த எடத்துல போய் பாத்தோம் ஆனா வந்துட்டு் வெளிச்சமா இருக்கும் போது பாக்க முடியல ஒரு ஏழு மணிக்கு அந்த மாரி போம்போது ரொம்ப இருட்டா இருந்துச்சு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்டியே பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னமும் கூட அந்த ஸ்கூல் நல்லா ஃபேமஸா நெறைய பேர் படிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க அது வந்து பாக்கும் போதே நம்மளா இந்த ஸ்கூல்ல படிச்சோம் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தொழி அதனால எப்பயுமே எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் சின்ன வயசுல அப்டின்னா அந்த ஸ்கூல்ல போய் பாக்கும்போது நம்ம ரொம்ப பெருமையா சந்தோஷமா நெனப்போம் இல்லியா அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவ போய் அந்த நினைவுகள வந்துட்டு அ யோசிச்சு பாத்துட்டு வரணும் அப்டின்னு நெனைக்கிறேன் தோழி
கண்டிப்பா தோழி நீங்க நீங்க சொன்ன சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எனக்கு இதா இருந்தது ஹ நறைய விஷயங்கள் வந்து இன்னு நினைவூட்டுலா சந்தோசங்க தோழி ஆ வந்துட்டுப் ஆ இப்ப வந்துட்டு நீங்க போகும்பொழுது ஏதாவது இனிப் பேக்ரி ஐட்டம் அந்த மாரி வாங்கிட்டு போவிங்கா தோழி ஸ்கூலுக்கு போம்போது
ஆ கண்டிப்பா எங்க ஸ்கூல்லயே வந்துட்டு கேன்டீன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அதுக்கு வந்துட்டு வீட்ல அப்பா வந்துட்டு அ எனக்கும் எங்க அ அப்பப்போ ஒரு பத்து ரூபா இருவது ரூபா அந்த மாரி குடுப்பாங்கயில்லியா அத வந்து சேத்து வெச்சிப்போ அத சேத்து வெச்சுட்டு அந்த காச கொண்டு போயிட்டு நாம ஸ்கூல் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பாக்குற அந்த மாரி விஷியங்களெல்லா வாங்கி சாப்புடுவோ பட் நடு போற வழியில வந்து எங்கயுமே எப்பயுமே நிறுத்த மாட்டோ சைக்கிள்ல ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப நமக்கு சேஃப் இல்ல இல்லியா அதனால வந்துட்டு அந்த மாரி நிறுத்த மாட்டோ ஆனா வந்துட் எங்கயாவது நிறுத்துறதுன்னா வந்துட்டு அப்பவே ஒரு எப்ப சொல்றது நாங்க சின்ன வயசுல ஒரு பதினெட்டு பதிமூணு வயசு இருக்குமோதே வந்துட்டு கரண்ட் பில் கட்ட அந்த கையில காசோ அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு அந்த ஒரு பேப்பர் மாரி இருக்கோயில்லையா அதையோ குடுத்து அனுப்புவாங்க அத வந்து கட்டிட்டுவா அப்டின்னு சொல்லிட்டு நானோ எங்க பக்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது வர முடியாது பட் வரம்போது வந்துட்டு அந்த எடத்துல அந்த ஆஹ் இ பி ஆபிஸ்ல நின்னு கரண்ட் பில்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோ அந்த நை நினைவு கள் இன்னோ கூட அப்டியேயிருக்கு அந்த இ பி ஆபீஸ்ஸு மத்திய எடத்துலயிருக்கு இத்தன வருஷோ கழிச்சு
ஹலோ
தோழி இன்னொருவாட்டி வா வெரசா பேசலாங்க தோழி நன்றிங்க தோழி நன்றி உம் ஆமாம்மா இப்ப ஒண்ணு வந்துட்டு இல்ல இப்ப வந்து ஹலோ கேக்குதாடா இந்த ஹெட்செட்ல எனக்கு கேக்க மாட் இந்த நேரத்துல